கேக்குதா
ஹலோ
ஆ கேக்குதா சிஸ்டர் அ கேக்குது காலேஜெல்லா லீவா இன்னக்கி
இன்னிகி எல்லார்க்குமே சண்டே லீவு தானே காலேஜி முடிச்சுட்ட ம் நல்லார்க்கீங்ளா
போயிட்ருக்க நல்லாருக்கே எப்டி
சேர் சேரி நா காலேஜெல்லா முடிச்சி ரொம்ப வருஷ ஆகுது அதுனால அத பத்தி நமக்கு டெரியாது
அப்டியா சேரி சேர் ஆமா நீங்க ந்த ஆரி ஒர்க் போட்டுட்ருந்திங்க அவுங்க தான
ஆரி ஒர்க்கா
அ அதில்லையா ஒங்கள்ட்ட பேசிருக்கனா இல்லயா ஓ ஆமா ஒரு வாட்டி பண்ணீங்க அட்டன் பண்ண முடியலன் சொல்லிட்ருந்தன்னா னா ஒடனே நீங்க அ
சாப்ட்டீங்ளா
ன்னா பண்ணிட்ரிக்கிங்க ன்னா சமையல் அஅ சாப்பாடு இன்மேதா சாப்பிடணு இட்லி ஊத்திட்டீங்ளா சப் அ அது இன்னேக் சண்டேனால வேல கொஞ்சோ
சிக்ஸிபை இருந்துச்சி அத வச்சு சரி ஃபிரைட் ரைஸ் பண்லானு இப்போதா பண்ணி சாப்ட்டே
சேர் சேரி
அம்
நாங்க இட்லி உத்தணோ மத்தியானோ றாலு
அப்டிங்களா நா றால் லா சாப்டு ரொம்ப வருஷோ ஆகுது ஏனா அக்கா இருக்கும்போது அவுங்கதா அக்கா இருக்கும்போது அவுங்கதா எல்லாத்தியு கிளீன் பண்ணியே செய்வாங்க இப்ப அக்கா ஒ மேரேஜ் ஆயிபோய்டுச்சா அனால இப்போ அத பண்றதே இல்ல ஆ அந்த சைடே போறது இல்ல றாளூ ஆ ஆமா றால் நண்டு அந்த ஆமா ஆமா அவுங்கோ எடுப்பாங்க
சோ அதனால அத எடுக்க சொல்லுவோ சின்ன புள்ளைங்கதான அதுங்கள வெச்சி சிக்கன் அதிகமா சாப்புட்றது நீங்க சிக்கனு அதிகமா குடுக்கறதில்ல நாட்டு கோழிமார் இருந்தா குடுப்போ
ஆ
வெளியில சாப்புறதோட செரி சிக்கன் வாய்ன்டு வந்து வீட்ல சமைக்கிறதே இல்ல நாங்க
சேரி சேரி சேரி இறால் உள்ள உள்ளதாகிது ப்ளா க் கலர்ல ஒரு கோடு மாரி இருக்குமே அத எடுத்துருவீங்களா ஆ ஆ அதுதா அக்கா பத்து மணிக்கு உக்காந்தாங்கன்னா அது ஒரு ப
அது இன்ன பண்ணாங்க நேத்து என்ன பண்ணிடாங்க உரிச்சு வாங்கிட்டு வந்துட்டாங்க அங்கயே நா வந்து அந்த இத மட் ட்டு ரிமூ பண்ணிக்கிட்டே
ஓகே ஓகே ஓகே எது ஃபோர்க் வச்சி எடுப்பீங்களா கையாலே எடுத்துருவீங்ளா
இல்ல கத்தி வெச்சு எடுப்ப ஆ கத்தி வச்சு ஒரு கோடு போட்டுட்டு வந்துரு ஃபுல்லா
அது பெரிய ரொம்ப இதா இருக்குல்ல எடுக்கறதுக்கு பெரிய இறால்னா ஈஸியா எடுத்துர்லா
குட்டியா இருக்குதுன்னா ரொம்ப நரம்பு எடுத்து போய்ரோ முதுகுவலி வந்துரு
ஆமா ஆமா ரொம்ப கஷ்டோ சின்னதுல எடுக்குறது
அது இல்லாம எங் பாப்பா வேற பண்ணு எங் பாப்பா தர்டு தா படிக்குது அது உக்காந்து எனக்கு உர்
ஹெல்ப் பண்ணுவாங்களா
உரிச்சு குடுப்பா ஆனா அ ஏன்னா அவுங்களுக்காக தான மெனக்கட்டு எடுக்கறதே
ஓகே ஓகே ஓகே சிக்ஸ்டி ஃபை போடுவீங்களா இறால் சிக்ஸ்டி ஃபை
ஆ ஆ போடுவே
ஆ
அ போடுவ ஆனா மேக்சிமம் அவுங்களுக்கு காரோ இல்லாம கிரேவியா குடுத்தா எறங்கிரு
ஆ ஆ
அது சிக்ஸ்டி ஃபை போட்டா சும்மாவே சாப்ட்டுட்டு போயிருவாங்கன்ட்டு நா அந்தமாரி அதிகமா பண்றது இல்ல இது மாரி போட்டனா கிரேவி மாரி வெச்சோனோ சாப்பாட்டுல போட்டு பெனஞ்சி சாப்ட்ருவாங்க சாப்புட வெக்கற்துகாகவே பாதி எடுக்க வேண்டியதா இருக்கு நாளைக்கு வேற எங் பாப்பா சின்ன பாப்பா நண்டு கேட்ருக்கு அதுக்கு நண்டுனா புடிக்கு
நாளைக்கி நண்டா
ஆமா
ஓகே ஓகே நாங்க ஒரு நாள் ஹோட்டல்ல சாப்ட போனப்போ இறால் ஆர்டரு பண்ணியிருந்தோ பாத்தா அது பழசு போல இருக்கு கடிக்கவே முடியல கல்லு மாதிரி ஆயிடுச்சு
ரப்பர் மார் இருந்திருக்கோ அது வந்து ஓவரா குக் ஆக கூடாது
ஓவர் குக்குங்றத விட ஸ்மெல்லு வரவு ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சிருச்சி அதா பழைய இது போல இருக்கு
பாணுவோ பழசு
அப்றோ கேன்சல் பண்ணிட்டோமா அவுங்க ப பில்ல எடுத்துக்கல அவுங்க ம் மத்த எல்லா மட்டன் மீன் அதெல்லா எடுக்க மாட்டீங்களா மோஸ்லி இறால் நண்டுதா எடுப்பீங்களா
மட்டன் எடுப்பே மட்டன் எடுத்தா நாங்க வந்து குடல் தா எடுப்போ
அப்டியா மத்ததெல்லா கறி
அதது எடுப்போ கறி எடுப்போ எப்பயாவ்து தா கறி எடுப்போ ஆனா குடல் எடுபா ஆ குடல் கொழம்பு வச்சா அது நல்லதுன்ட்டு இப்பயு வயிறு புண்ணாயிரும்ட்டு மோஸ் அததா எடுப்போ குடல் எடுப்போ இது கால் எடுத்து செய்வோ
சூப் வெப்பீங்களா
அ சூப் வெப்போ
சேரி சேரி சேரி
அந்த மாரி ஐட்டந்தா இந்த பிள்ளைங்க ஊத்திக்குங்களா காரோ இல்லாம இருக்குறக்கு
ஓ சூப் வச்சு அதே ரசமா சாதத்துல போட்டு சாப்டுவீங்களா
மீனு தா அதிகமா இங்க கிடைக்கு
ஆ ஆ கடல் மீனு
மீனு அது ஆ கடல் மீன் இல்லைங்க உயிர் மீன் கிடக்கு இங்க எல்லா வகையான மீனு கிடைக்கு கொளத்துல ஆ குளத்துல புடிப்பாங்க அதனால எப்போது இங்க மீன் அதிகமா சாப்ட்டு சாப்ட்டு அந்த பிள்ளைங்களுக்கு பழக்கமா போய் தா அதலனா
ஃப்ரையு கொழம்பு எல்லாமே சாப்டுவாங்க
அ எல்லாமே சாப்புடுவா எல்லாமே சாப்புடுவாங் கொழம்புனா அது மாங்காதா மெயினா எடுப்பாங்க அதுல
ஆ அது இல்லாமா வெச்சா நல்லாவு இருக்காதுல்ல மாங்காதா மெயினே ஆ
மாங்காதா மெயினே தேங்கா கொழம்புல மாங்கா இருந்தாலு ஓகேன்ற மாரி சாப்ட்டுருங்க சாம்பாரு புளி கொழம்பு எதா
எல்லாத்துலயு போடுவீங்க
மாங்காவா புளிக்கொழம்புக்கு போடுவோ சாம்பாருக்கு போடுவோ அது ரெண்டுக்கு போட்டாலுமே நல்லா இருக்கூ சாம்பாருக்கு கட் டாயமா போட்டுருவோ முருங்கக்காவு கத்திரிக்கா மாங்கா ம் இப்போ போட முடியாது சீசன்ல மட்டும்தா போட முடியு
ஆ ஆ ஆ ஓகே ஓகே ஓகே
அது சீசன் இல்லனாலு ஏ கிலோ எண்பது ரூபானு விக்கும்போது கூட மாங்காய் வாங்கிட்டு வந்து இருக்கோ
ஆ அப்டியா சீசன் இல்லனா எப்டி காய்க்கிது
ம் சீசன்னு சொல்ல முடியாது ரேரா கிடைக்கு
ஆமா ஆமா
மாங்கா கிடைக்காத சீசன்ல என்க்கது ரேரா கிடைக்கும் ஃபர்ஸ்ட்டு ரேரா கிடைக்கும் போது பாத்தோம்னா ரேட் அதிகமா விப்பாங்க எம்போருபாம்பாங்க கடைசியில பாத்தா ஒரு மாங்கா தா கொடுத்துருப்பாங்க ஆ அதா வாங்கிக்கிறது ஆ ஒரு மாங்கா எம்பது ரூபாய்க்கு விப்பாங்க நூத்தி இருபது ரூபா விப்பாங்க கிலோ அரைக் கிலோ ஒரு மாங்காய் தா அரை கிலோவே நிக்கு ஒட்டுமாங்க எல்லா ஒரு கிலோ வெயிட் ரேட்டு அதிகமா இருக்கு ம் ஒரு கிலோ வரு நூத்தி அறுபது ரூபா வரு இப்ப என்னன்னா நிறயா மாங்காய் சீசன் நிறயா காசு இவ தள்ளிட்டா
ஆ
கிலோ பத்ரூவானு கிலோ பத்ரூவான்னு வித்துட்டு வராங்க
ஆ ஆமா இப் இப்பதான் எல்லா கடயிலயுமே கெடைக்கிது மாங்கா மாம்பழோனு எல்லா எடத்துலயுமே குவிஞ்சு கிடக்கு
அதா குவிஞ்சி கெடக்கு எங்க வீட்லயும் மரம் இருக்கு காய்க்க ஆரம்பிச்சுட் ம் எங்க வீட்லயும் காய் க்க ஆரம்பிச்ட்டு இப்ப ரெண்டு வர்ஷமா
சேரி சேரி
நாங்க வச்சு மூணு வருஷோம் ஆவுது செடி அது இப்ப காய்க்க ஆரம்பிச்ட்டு எங்க மங்காவுமே நல்லாருக்கும் கொழம்புக்கு என்னானா அழுத்தமாருக்கும் கரயாது
அந்த மாரி இருந்ததான் நல்லாருக்கும் சக்குனு கரஞ்சிடாம அது சாப்டறதுக்கும் ஈஸியாவும் இருக்கும்
புளிப்பு இருக்காது எங்க மாங்கால புளிப்பே இருக்காது புளிப்பு இருக்காது மாங்கா நல்லா அழுத்தமா இருக்கு சாப்டும் மோதே சும்மாவே வெட்டி சாப்புடுங்க எங்க பிள்ளைங்க
அ புளி கொழம்பு ஓகேவாங்ளா புளி கொழம்பு ஆல்ரெடி புளிப்பு ஜாஸ்தி அதுல இந்த ப் புளிப்பு மாங்காவே தூக்கி போட்டு கொழம்ப வாயிலே வைக்க முடியாது அவ்ளோ ஒரு புளிப்பு
ம் எங்க மாங்கா புளிக்கவே புளிக்காது சும்மா ஒடச்சி இது தேங்கா சாப்ற மாரி வச்சு சாப்டலா நல்லா டேஸ்டா இருக்கும் ஆ அது நல்லா இருக்கு பழல்லாம் அணிலு மரத்திலுயே கடிச்சி காலி பண்ணிட்டு
அந்த மாரிலா டேஸ்ட்டா இருக்கும் அதும் அணில் கடிச்சிட்டு அணில் கடிக்கிறதுனாவே மோஸ்ட்லி இந்த பழ அந்த இனிப்பான மாங்காவா தான் இருக்கும் அது நல்லா இருக்கும்
அதான் அதான் அதான் மரத்திலே பழுத்துரும் கலர்க் ம சேஞ் சாகாம பச்ச கலர்ல இருக்கும் உள்ள மட்டும் பழுத்து செவந்திருக்கும் அது நமக்கு தெரியாது அது அணிலுக்கு கடிச்சு காலி பண்ணிரும் வருசயா ஒவ்வொன்னா விழுந்துகிட்டுருந்துச்சு
ஆ கீழ விழுகிறப்ப நாங்க ஸ் கூல் போயிட்டு வரும்மோது அப்டிதான் ஒரு மரோ ஒரே ஒரு மரோம் இருக்கும் அங்க நொம்ப
எடுத்துறுவோம்
டேஸ்ட்டா இருக்கும் அந்த மரோ மட்டும் பாத்தா எல்லாமே ம தூரத்துல இருக்காதா சோ எல்லா அணில் கடிச் கடிச்சி கடிச்சி கீழ போட்ருக்கூம் பாருங்க அத மட்டும் கட் பண்ணிட்டு மத்த பெருசா சாப்ட்டா அவ்வளோவு ஒரு டேஸ்ட்டா இருக்கும் அந்த ஃப்ரூட்டே சாப்புறதுக்கு ஆன தெரியா
நாங்களும் இத்த நாலும் பாப்பா விட்டு அலச்சிட்டு வருவன் பாப்பா ஸ்கூல் விட்டு விட்டு வேன்லருந்து எறங்கி நடந்து வரும அந்த டிஸ்டன்ஸ்ல எங்க தெருவுக்குள்ள ஒரு வர எடத்துல ஒரு வீட்லருக்கு மரோம் குட்டி குட்டி மாம்பழமாதான் இருக்கும்
அ அப்டியா?
நல்லா சஞ்சு எல்லோ கலர்ல பழுத்துச்சுனா எல்லோ கலர்ல் இருக்கும் மரத்திலயே பழுத்தது தெரியுமா விழுகறதெல்லாம் பக்கத்துல உள்ளவங்க பொறிக்கிருவாங்க நாங்க என்ன பண்வோம் பக்கத்துல கம்புருந்தா எடுத்து அடிச்சி எ புள்ளைங்களுக்கு ஆளூக்கொன்னு எடுத்து குடுத்துட்டு வந்துருவேன் வரும்போது
செரிப் சேரி சேரி சேரி
அது மாரி இங்க பக்கத்துல நறைய நாங்க இருக்கறது கிராமமா ந நெறையா பழோம் ஒவ்வொரு வீட்லயும் இருக்கு அதனால அவுங்களே குடுத்துருவாங்க
ம் ஆமா வில்லேஜ் நல்லாவே இல்ல ஒரு ஒரு வீட்ல நெறய காச்சு சுன்னா பக்கத்துலல்லா குடுப்பாங்க இன்னைக்குதா அந்த மாரி இது
அதா பக்கத்துல இன்னொருத்தவங்க வீட்ல ஒட்டுமாங்கவ வச்ச அ ஒட்டு மாங்கானால ஆளுக்கு அஞ்சு மாங்கா கொடுத்தாங்க எங்க வீட்ல முருங்கக்கா காய்ச்சிர்ந்துச்சு நாங்க என்னப் பண்ணுவோ எல்லாருக்கு நாலு நாலு பறிச்சு அப்டியே கொடுத்து விட்டுட்டோ
இங்க எங்க வீட்ல வந்து ரொம்ப ஹைட்டு தூரத்துல இருக்கா எ எல்லாமே அவ் கிட்டத்தட்ட முப்பதுலேர்ந்து நாப்பதுருக்கு பறிக்கவே முடியாம ஏதோ இருக்கிறத பரிச்சுட்டு பேலன்ஸ் எல்லாமே காஞ்சு போய் கொட்டிடுச்சு
கிழ கெடக்கு முருங்கக்கா கேரயே வெயிட்டு தாங்காம வந்து தரையில படுத்துட்டு அ அப்புற இப்ப நாங்க வந்தா அந்த அ ஆ இது வந்து இது நாங்களா நாங்களா போத்து வச்சு உருவாக்குனது தா இந்த மரோ காயினா நல்லா இத ஆ நல்லா இருக்கு சாப்டறதுக்கு டேஸ்ட்டா இருக்கு இந்த காயு
ஆ
மரம் தா இப்ப பாதி வெட்டிட்டோ நாங்க புடிச்சு அது ஓட்ல வந்து விழுவு உடஞ்சு
அது டக்குன்னு வளர்ந்துரு முருங்க மரோ எல்லா சல்லுன்னு நம்ம வெட்டினாலு வளர்ந்துரு ம்
டக்குனு வளந்துரு அது காத்தடிச்சா ஓட்ல வந்து விழுந்துரு அத வெட்ட முடியாது அப்டி விட்ருங்காங்க அ சமக்கிறதுக்கு கொட்டாயி போட்டோ அந்த எடத்துல அது ஷீட்டு போடுறதுக்குள்ளேயே வெட்டிட்டோ பாத்தா நெருக்கி இருபது கிலோ காய் இருக்கு பறிச்சோ பறிச்சு நெரிக்கு ஒரு பத்து இருபது வீட்டுக்கு குடுத்துருப்போ பத்து பத்து காயால்லா அந்த வேல செஞ்சவங்கல்லா எடுத்துட்டு போனாங்க
ஆ ஆ அ இங்க வந்து பில்டிங் வந்து மூணு ஃப்ளோர் இருக்கு அத தாண்டியே இருக்கு அந்த மரோ
அ அவ்ளோ தூரல்லா முறுங்க மரோ தேவ இல்லாதது அது டேஞ்சரு எப்யா இருந்தாலுமே ஒடிச்சுக்கிட்டு மேல் கிழ விழுந்துரு ஏன்னா வெயிட் அதிகமா இருக்கும்னா நீர் சத்து ம்
இங்க இதுக்கு டிஸ்டரன்ஸ் இல்லாம அங்க ஒரு ஷட் மாரி இருக்கு சோ அது மேல வந்து மூணு மரோ இருந்தது லாஸ் இப்ப ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு மரோ விழுந்துடுச்சு
முருங்க மரத்த எப்போயுமே ஒடிச்சுதா வளக் கனும்பாங்க அவ்ளோ தூரத்து காய்காச்சா அது யூஸ் இல்ல
ஸ்ட்ரோங் ஆ இருக்கு மரோ சோ நம்ம சின்ன குச்சின்னா பெரவால்ல
திருப்பி வெட் கட்ட போனாலுமே நமக்கு சிக்கலு தா தெரியுமா உங்களுக்கு மேல வந்து விழுந்துரு எப் எப்ப வந்து விழுவுதுனே சொல்ல முடியாது அதனால தா நாங்க புடிச் ஃப்ர்ஸ்டு என்ன பண்ணோ பாதியோட மொட்டயா அறுத்து விட்டுட்டோ அது திருப்பி கீரா துளுத்து வந்தா கீரய பறிச்சு போம்ட்டு வேற போத்து எடுத்து வேற எடத்துல வச்சுட்டாங்க
அது பூச்செல்லா அடிச்சு போதுனால கீழேயே அப்டியே அடிச்சிரு சோ டக்குன்னு சாயிர ஒ விழுந்துடு அப்டியே அதும் புயலு மழலா அடிச்சுச்சுன்னா ஒரு ஒரு புயலுக்கே சாஞ்சு போயிடு நறைய முருங்க மரோல்லா
சாஞ்சு போய் இருந்தோம் அது வெயிட் ஹெவியான வெயிடிட்டனா அது அதனாலதா வீட் வீட்டுக்கு பக்கத்துல அதெல்லா வைக்காதீங்கன்னு சொல்லுவாங்க
முருங்க மரமா
ஒரு சில மரோல்லா வீட்டுக்கு பக்கத்துல வைக்கணுனா வாழ மரோ முருங்க மரோ அதல்லா வீட்டுக்கு பக்கத்துல வைக்காதீங்கன்பாங்க
வாழமரலா சாஞ்சிறு லைட்டா அடிச்சாலே ம் ஆமா
ஆமாமா அதெல்லா போத போதன்னு தண்ணி தான இருக்கு ஆ அதெல்லா விடிஞ்சிரு அதே ரெண்டாவ்து வாழ மரலா ஒண்ணு வெச்சோனா அப்டியே வருசயா வாழையடி வாழையா வரு ஆமாங்க அதே மாரி வரிசயா வக்கத்திலே வந்துகிட்டே இருக்கு ரெண்டாவது பாம்பு வரு சொல்ட்டு
ஆ வாழ மர வச்சாவா
ம் வாழ மர்த்துலதா அந்த கேப்ல தா குலு ஜில்லுன்னு இருக்க அந்த கூலிங்கு வந்து அடயு
அப்டியா இங்க எங்க வீட்டு கொல்லைலே நறைய இருக்கே நா இப்ப இனிக்குதா கேள்விப்பட்ற அந்த மாதிரின்னு
ம் அதெல்லா பாம்பெல்லா இருக்கோ நாங்லா நறைய தடவ பாத்திருக் எங்க வீட்ல அதுல இலைய நா பாத்திருக்க அந்த ஒ இது குள்ளேலா போய் சந்து குள்ளேலா போய் சொறிவிடுவோல ம்